கம்
ஆ ஆ நா சொல்லிட்ருந்தே பாத்தீங்களா பஸ்ஸு வசதி எல்லாமே இருக்கு தோ லி நாந்தா இவருக்காக இவர கொஞ்ச சுட்டியா இருக்காப்ல இத்தனைக்கும் இந்த வருடம்தா பாத் தீங்னா மதிய சாப்பாடுங்கிறத அவர் எடுத்துட்டே போறாப்ல ஃபஸ்ட் டைமா இப்பதா சாப்பட்றாப்ல அவரே போன வருடம் முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து அர நே அந்த அர நே அர அர நேரோ அந்த மாரிதா தோழி அழைச்சிட்டு வந்துருவோ ஆமா ஆ இப்ப வேற பள்ளியில போட்டிருக்கோ தோழி அதனால இந்த ஆமா ஒன் அவருனு போயிட்டார்ல அதனால ஃபுல் டே தா அ அதுக்காகயனால அவருக்கு புடுச்சதா கொஞ்சோ கேட்டு கேட்டு குடுக்குறே இல்லன சாப்டாம வந்த
உம் எப்டிப்பா வீட்ல சு சுட்டியா இருக்க மாரி ஸ்கூல்லேயு சுட்டியா இருக்கு
ஆ அதெல்லா படிப்பாரு தோழி எல்லாமே படிச்சு பாரு எழுதிப்பாரு அங்க பிரச்சனையே கெடயாது நீங்க அ எத்த மணி ஆனாலு கூப்ட்டாலு ஒட்காந்து எழுதி குடுத்ருவார் எல்லாமே ஆனா மத்த அப்படி ஃப்ரீயாக இருக்குற டயோ அவ ஃப்ரெண்டு அவுங்க நண்பர்கள வச்சுட்டு நடந்துகிட்டே இருக்காப்லையா கிளாஸ்ல அது ஒரு ரிப்போட்டாவே வருது ஆமா நடந்துகிட்டே இருக்காப்ல ஏ என்ன என்ன ஆச்சு என்ன தா பண்ணுவாங்கன் தெர்ல எல்லா கை கோத்துக்கட்டு நடந்து நடந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சரி இன்னு பத்து நாள் தான ஆகுது வரு மத மாவட்டம் அதுக்கப்புறோ நாங்க புடிச்சுருவோ அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ கொஞ்சோ இதுதா தோழி ஆ ஆ அதையு புடுச்சாப்ல எப்டிதா இவுங்க எல்லா புடிக்குறாங்கன்னே தெரியல்ல
சேரி சேரி
அதாவ்து பாத்தீங்கன்னா இவரு வந்து இது எல் கே ஜி முடிய அந்த ஸ்கூ ஸ்கூல்ல தா படிச்சாரு இவுங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கு பாத் பாத்தீங்கனா ம்ம் எழுத படிக்க வந்து ஒங்களுக்கு ஒன்னாவதுல இருந்துதா ஆரமிப்பாங்க எனக்கு அது ஒரு பயோ வந் நா போன வருடோ பாத்தீங்கனா வேற பள்ளியில போட்டுவிட்டே ஏம்மா இந்த பள்ளியில இருந்து ஆனா அங்க எனக்கு ஒரு ஒழுங்கினம் அந்த இது இல்ல கொஞ்ச கூட கடையாது எனக் காதனே ஆனா எழுத படிச்சா எல்லாமே ஆனா இருக்கறது போய்டுமோ நெச் தான் திரும்பி நா பழைய பள்ளிக்கே மாத்திட்டே தோழி ஆ ஓகே இப்ப எழுத படிக்கவு தெரியுதவருக்கு இதுவு கரெக்டா நடந்துப்பாரு அதனால அப்பிடி போயிட்ருக்கு தோழி ம்ம் அவருக்குதா என்ன பண்றதுன்னு தெர்லயே ஆ ஆமா தோழி அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க அத பாத்துட்டு நம்ப சொல்லித்தர வேண்டிதா ஆ இதே வந்து அருக் போன வருடத்துக்குலா வந்து ஆ டெய்லி ரெண்ட் ரெண்டு சப்ஜெக்ட் தருவாங்க ஆனா அதிகமா தருவாங்க எழுத்து வேல ஆ அந்த ஸ்கூல்ல பொத்த பழைய ஸ்கூல்ல பொறுத்தவரைக் உ ஹண்ட்ரைட்ய்டு டிங்கு இல்ல ஆ முக்கிய இது குடு ப்பாங்க எங்க ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கள கொஞ்ச கொஞ்சமாதா இது பண்ணிட்டு போனோ ரொம்ப அதிசமா திணிக்க கூடாது எ அதர் ஆக்டிவிட்டிஸ்லியு புள்ளைங்க இருக்கணு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாதா தோழி தருவாங்க
ஆனா இந்த கொழந்தைங்கல்லா சின்ன அந்த குட்டி கிளாஸ் படிக்கிற வரையு நெறைய அந்த ஆக்டிவிட் டிஸ்லா பசங்கள விட அம்மாங்கதா நெறையப்
ஆமா தோழி இங்கியு அப்டிதா அது ஜாலியா இருக்கும் தோழி எல் கே ஜி முடியு நால்லா பண்ணி குடு த்துட்ருந்த ஃபுல்லாவே அது நமக்கு ஒரு எக்ஸ்பீரிய சாரு
ஆமா எல்லா கலர் பேப்பரு அது இது கட்டிங்கு ட்ரா யிங்கு ஹோஸ்டர் பேக்கிங் அது இது நல்லா இரு க்கும் ஒரு மாரி
அது ஒரு மாரி ஆமா அப்புறோ இதுல்லா கூட பண்ணி தருவாங்க சொல்லுங்க தோழி இந்த ஃபுட் பெஸ்டிவல் சொல்ட்டு அதுவு நம்பதா சமைச்சி தரணு ஆ அதெல்லா நல்லா இருக்கும் ஒரு மா
அது அந்த எல் கே ஜி யு கே ஜியில்ல அந்த பெஸ்டிவெல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க அதுல்லா நல்லா இருக்கும் பொங்கல்க்கு
கண்டிப்பா தோழி இவுங்க நெறையா கொண்டாடுவாங்க தோழி ப்ளூல ப்ளூ டே யோகா டே எல்லாத்துக்குமே கொண்டாடுவாங்க ம் ப்ளூ டேன் சொல்லிட்டு ப்ளு கலர் டிரெஸ் தா ஃபுல்லா போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்கன் சொல்ட்டு ஒரு வாட்டி இந்த ஸ்பைடர் மேன் டிரஸு வேணுன்னு கேட்டு அழுது ஏன் கேக்கறீங்க அதெல்லா வாங்கி தர முடி யாது ஸ்பைடர் மேன் டிரஸ் அத போட்டுக்கிட்டு நல்லா எல்லா சிரிப்பாங்க அப்டின் சொல்ட்டு அப்புற டீ ஷட் போட்டு உட் டு அப்டி இப்டின்னு அம்ச்சிவுட்டன் தோழி அதுக்கெல்லா அழுதுருக்காரு பயங்கரமா ம் இப்பதா
து பத் தரமா வைங்க வளந்ததுக்கப்புற காட்டுவீங்க
ஆமா கண்டிப்பா தோழி நறையா வச்சிருக்கோம் தோழி அத ஒரு ஆல்பம் மாரி போடணு அதா இருக்கே ஆ இன்னு அதெல்லா போடல இவங்க குள்ளயுமே தோழி இப்ப நம்ம கிறிஸ் சேந்து ப்ளூ டே எல்லா சொல்றாங்க தோழி கலர் டிரஸ் போட்டு வர அன்னைக்கெல்லா என்னா பண்ணுவாங்க அழ ஹா அதுங்கள ஆ அவங்க டெக்கரேஷன் நெறைய பண்ணிருப்பாங்கல்ல நெ றைய பள்ளிகள்ல எல்லா அதெல்லா பண்ணி அவங்க ஒரு ஃபோட் டோ கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சாங் வச்சு அழகா ஆ குரூப்ல போட்டு விடுவாங்க தோழி ரொம்ப அழகா இருக்கு அதுல ஆ கியூட்டா இருக்கு எல்லாமே அதெல்லா கொஞ்ச நல்லா இரு ஆ தோழி இப்பவே பாத் தீங்னா யோசிச்சிட்ரு க்கே அவருக்கு ஆ மாலை நேரத்தில என்ன பண்ணி தரணுன் தெர்ல ஏன் மோஸ்ட்லி வெளில வாங்கி குடுக்குறது இல்ல தோழி ஒடம்புக்கு ஏதாது வந்துருன்னு சொல்லி ட்டு வெளில அந்தளவுக்கு வாங்கி குடுக்குறதி இல்ல நாங்களே பண்ணி குடுத்தர்றது உண்டு ஆனா வெளில சாப்ட ரொம்ப புடிக்கு ஆ கொஞ்ச ரேரா வாங்கித் தருவோ வாங்கி தராமல்லா இருக்கிறது இல்ல வாங்கி தருவோ ஆனா மோஸ்ட்லி வீட்லயே பண்ணி குடுக்குறது உண்டு தோழி அவருக்கு ஆ அதா என்ன பண்றதுன் தெரியல
சேரி இப்ப வீடெல்லா கட்டி முடிச்சுட்டு நீங்க அங்க போன ப்றோ ஃப்ரீயா இருப்பீங்கல்ல அப்ப என்ன பண்லான் இருக் கீங்க
வேலைக்கு போகணுந் தோழி திரும்பியு பா பாத்துட்தா இருக்கே
சேரி சேரி ஏன்னா நீங்க பேசும்போது உங்க குழந்த உங்க வீட்டுக்காரு
உ ஆமா இல்ல தோழி ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தே தோழிசொன்னேனா இல்லையா ஒரு வருடமா தா போறது இல்ல ஆனா கூப்பிடுறாங்க பழைய எடத் இதலா ஆனா எனக்கு விருப்ப இல்ல தோழி அங்க போகறதுக்கு எனக்கு ச் நம்ப மேல மேல போவதான தோழி பார்க்கணு அங்க இருந்தா அப்படியே தா இருக்க முடியு அந்த எடத்துல அதனால கொஞ்ச வேற பாத்துட்ருக்கே தோழி பாப்போ உ கொஞ்ச நல்லதா கிடைச் என்னா நமக்கு எல்லாருக்குமே வது கொஞ்சோ நல்லா இருக்கு உதவுரத்துக்கு ஆ அது நல்ல வேற பாத்துட்ருக்கொ தோழி ஆ எனக்கு என்னன்னா அம்மா வீட்டுக்கு பண்ணணு அதுல ஒரு இது உண்டு ஆஹ்னா சில பேர் வந்து ஆ சில பேரு இல்ல எப்படி சொல்றது பொண்ணுங்கல்லா நினைக்க பாக்கிற உண்டுதா கட்டாயத்தின் பேர்ல பண்ண முடியாம ஒன்னு இருப்போ இல்லையா நம்ப ஆ ஆ ஆ எனக்கு கொஞ்சோ நா இன்னு கொஞ்ச இதா பாத்தேன்னா எனக்கு ரெண்டு பக்கமு சப்போர்ட் பண்ணுற மாரி இருக்கலாம்லா தோழி
ஆமா ஆமா ஆ
ஆனா வந்து ஆ ஆ ஆனா டிபெண்பண்ணி இருக்க கூடாது தோழி அது மட்டு எனக்கு இதா இருக்கு அது மட்டும் மனசுல இருக்கு யாரையு டிபெண்பண்ணி பண்ணி இருக்க கூடாது நம்ம கய்லையு கொஞ்சோ பணம் இருந்தாதா தோழி ஏதாவது இது பண்ண முடியு நம்மா யார்ட்டயு கேட்டு வேண்டாம் நம்ம பாத்துட்டு வாங்கிக்கிட்டு இது பண்ணிக்கலா இதுல ரொம்ப கண்ணா பிண்ணா நம்புலு செலவு பண்ணு போறதில்ல பாத்துதா பண்ணுவோ நம்ளு பெருசா என்ன தோழி பண்ணிடபோறோ நமக் த் எதாது கொஞ்சோ திங்ஸ் வாங்கணு மத் த்தபடி வீட்டுக்குண்தான வாங்கிட்டுருக்கோ இல்லையா ஆ
நம்க்கு தேவையானதா நம்ம வாங்
ஆ ஆமா அத சொல்லுங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நம்ம ட்ரெஸ்ல உழுவோ மிஞ்சு மிஞ்சு போனா ட்ரெஸ் வாங்க அதுவு நம் இந்த ஆன்லைன்லதா இப்ப முக்காவாசி பேர் வாங்கிறோ சமூதன அழைப் த்தலங்க ஃபுல்லன் ஃபுல்லா அதுலதா நம்ப வாங்குறோ நேர் த்துல போய் வங்குறது கம்மி ஆயி பாத்தீங்கன்னா ந கடைக்கெல்லாம் போய் ரொம்ப வருடோ ஆவுது தோழி வருஷத்துல எங்க அக்கா கூப்புடுவாங்க வா வாங் ல்லா அப்பிடின்னு இந்த தீபாளிக்கலா அப்பதா அவுங்க கூட போறதுண்டு அப்ப போய் பாத்தீங்ன்னா அ எனக்கு நெறைய இது பிடிக்காது ஏன்னா இந்த இதிலியே பாத்து டு சின்னா இவ்ளோ காசிலியா இருக்கா பல்லாந்
கரெக்டுங்க நீங்களு நானு ஒரே மாரி யோசிக்கிறோ நா ன்னா மோஸ்ட்லி அந்த துணி அந்த ஆப்லதா பாத்து வாங்க றது கடைக்கு போனா க்கா என்னடா இவ்ளா காஸ்ட்லியா இருக் கு இதுக்கு நம்ம
ஆமா ஆனா நம்ம வாங்கறதெல்லா பாத் தீங்னா வந்து கிராண்டாதா தெரியு கரெக்டா ஆ அதல்லா வெல கேட்டா எல்லா வந்து ஐநூறுவா அறநூறுவான் சொன்னாங்க நா வந்து அது என்ன சொல் றீங்க அப்டின்தா கேப்பே
இப்ப ஹேண்ட் பேகு எல்லா மே வெல க ம்மியாவே கெடைக்குது அதனால அதுலயே வாங்கிறதா இரு
இல்ல உங்களுக்கு கம்மியா கெடைச்சாலு வீணா போயிருன் கூட இதுல நல்லா ஒழைக்கிதே நமக்
ஆ நாம வாங்கறதே நெ றைய ரிவ்யூ பாக் கறோ எல்லாரு எப்டி என் எப்டி இருக்குன்னு சொல்றாங்கன் பாத்துட்டுதா நம்ம வா ங்க போறோ அதனால ஒரு ஓரளவுக் கொஞ்ச நல்ல மெட்டீரியலாவே கம்மி கம்மியா
ம் ஆமா அதனால ஒழைக்குது தோழி அதெல்லா சும்மா சொல்லக்கூடா
ம்
பாத்தீங்னா வெளில போனா செல ஏ இது சுடிதார் அந்த டிசைன் நல்லால்ல அந்த டிசைன் நல்லா இல்லன்னே நா சொல்லிட்றது உண்டு அக்கால்லா எனக்கு எடுத் தருவாங்க ஐயோ எனக்கு இது வேண்டவே வேணா ஐயோ உனக்கு இதே வேலையா போயிட்டு சரி போ நீ ஆன்லைன்
நீங்க மோஸ்ட்லி என்ன மாரி ட்ரெஸ்ஸ போட விரும்புவீ
நா மோஸ்ட்லி வந்து செட்டு ஆமா செட்டாவாங்கிறதுங்க தோழி அப்டே ஃபுல் செட்டு வாங்குவோம்ல ஆ சம்டைம்ஸ் வந்து ம் ஷாலு காது இப்பதா அந்த பேண்ட்டு த்ரீ ஃபோர் அந்த மேரி வாங்கறது வந்து சம்டைம்ஸ் வந்து டாப் வச்சிருந்தா டாப் அந்த மேரி வாங்கறது உண்டு இப்ப கொஞ்ச நாள பாத்தீங்கினா இந்த லெ கின் போட புடிக்கல தோழி அந்த அதாவது அந்த ஸ்ரைட் பேன்ட் போட்டு போட்டுட்டு கொஞ்சம் லூசா போட்டுட்டு இப்ப செட்டாவல லெகினு என்னமோ பண்ற மாரி இருக்குன் சொல்லி ட்டு இந்த மாரி வாங்கி போடறது உண்டு தோழி சேரியு கும் தோழி கொஞ்சம் எப்டி இந்த சாப் ட்டு சில்க் அந்த மாரி இருந்தா புடிக்கும் ஆ ஆ ஆ அதெல்லாம் பிடிக்கறது உண்டு ஆனா மோஸ் கிளின் இதுதாங்க நம்ப எடுப்போம் சுடிதார்ஸ் தா எடு போ நறயா ம் அதனால அப்டே ஓ போது தோழி நீங்க எப்டி தோழி சேரீஸ்லா ரெனே ஆன்லை அதையு இதுலே எடுப்பீங்களா ஆ
இல்ல சேரீஸ் வந்து ஒரு சிலது வந்து இது வாங்குவ ஒரு சிலது ரொம்ப கடைக்கு போயி தா ஆகணும் அங்கதான் எடுக்கணுன்னாக்கா அங்க போயி எடுத்தறது க ஆனா கம்பேர் பண்ணி ப்ப எது பரவாயில்ல எங்க கம்மியா இருக் இருக்கன்னுட்டு
ஆனா நான் சரீனு ரொம்ப எடுத்தது இல்ல சொல்லுங்கப்பா ஏன்னா அந்த அளவுக்கு நேர்ல போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும்ன்னு சொல்லிட்டு சாரீ புடவைல்லாம் வந்து இதுல வாங்க அந்த அளவுக்கு வாங்கினது இல்ல
உஹம் உம்
மற்றபடி வீட்டு ஐட்டம் பாதி ஐட்டம் காலி இதுல வாங்கிடுறது ஆஹ்ஹ் உழைக்குது தோழி அதெல்லாம் நம்ம எதுவும் கிச்சன் ஐட்டம் மொத கொண்டு உழைக்க இது நல்லாவே இல்ல உங்களுக்கு
உங்க வீட்டு கிட்ட கத்துற அந்த குருவி சத்தம் ரொம்ப அழகா இருக்கு
ஓ ஆமா அது கத்தட்டு இருக்காங்கல்லாம் ஆஹ் அஹ அது குயில் தோழி குருவி கிடையாது
குயிலா குயில் இருக்காது ஆஹ சரி சரி அதான் நல்லா இருக்கு
அந்த மாங்காய் மரத்து மேல நின்னுகிட்டு அவரு கத்தி க்கா இப்ப சொல்ற மாதிரி ஆஹ அந்த அளவுக்கு எல்லாம் பேசனது இல்ல தோழி இந்த காக்க எல்லாம் வந்தாதான் ஓ எதுக்கு இங்க நிக்கிற அப்டில்லாம் சொல்லி இது பண்றது அந்த அளவுக்குெல்லாம் பேசுனதுல்ல தோழி
இங்க எங்க வீட்டு கிட்ட ஒரு குருவி வரும் கரெக்டா காலையில ஏழுர டூ எட்டர உள்ள வரும் அப்றோ கோயில கூ அப்டின் கத்துமே அது என்னங்க பறவ
ஐயோ இந்த அளவுக்குல நமக்
செரி ஓகே அந்த பறவ கத்துனுச்சின்னா நானும் கி ச்சன்ல இருந்து அப்டே சவுண்டே விட் டன அது திரும்பி அதே மாரியே கூப்புடும் நா சும்மா அது கத்துதே நானும் ஒரு நாள் கத் துன அது கரெட்டா நாம நா எதோ ஒரு பறவ அது கிட்ட பேச ட்ரை பண்றேன்னு நெனைச்சிட்டு அதுவும் என் கிட்ட பேசிடிச்சி ஒரு ஒரு ஆ இந்த சம்மர் டைம்ல கரெட்டா அந்த மாரி க வந்து
ம் வறதுல்ல ம் நல்லது தோழி நல்லது தோழி சரிங்க தோழி இன்னும் பின் பின்பு பேசுவோம் தோழி நறையா
ம் செரி நன்றி